அ
ஆஹ் கேகுதா? அலோ கேக்குதா இல்லியாடா தமிழ் பேசிட்டு இருந்தே டே அது எப்படினாலும் ஏறு டா அது ஹலோ கேக்குதா?
ஹலோ டேய்
டேய் நீ பேசறது உட்டு உட்டு கேக்குதுடா மொட்டமடில வந்து பேசுடா
இப்ப கேக்குதா?
ஆஹ் சொல்லு
சொல்லு நீ சொல்லு சாப்டியா?
ம் சாப்ட்டே
எதாவது சொல்லு வெறுப்பா இருக்குது சேர்ரா ஆ
நீ என்ன சாப்ட்ட?
ஆ தோச
ம் காலேஜு வந்துக்கிறே உன்னு கேட்டு தொரகலே வெளில நின்னுகிற
ஆ
கேட் தொற்ந்த உள்ள போய்டுவ நா எப்பியு இன் டைம்ல்தா போவே
சீகர்மா போய் படிப்பியா போய்ட்டு
அக்அ
இன்னா படிப்ப?
நானா எதா படிப்பே பஸ்ட் படிக்கலா மாட்ட
ம்
சும்மா சும்மா நோட் நோட்டு மட்டு எத்துனு போவ
போய்ட்டு சும்மா உக்கான்ட்டருவியா
ஆமா ஆமா
வீட்ல்யே இருக்லால அதுக்கு
டே வீட்ல எல்லா இருப்பாங்கடா போய் படிகனுன்டா கொஞ்சமாச்சு இப்குட பசங்கள்லா கது தொந்துட்டாங்போல்து பசங்கள்ல உள்ள போறாங்க நா மட்டு வெளிய நின்னுனுங்கிறே ஏன்ன உள்ள போய்ட்டா பேச முடியாது
செ அப்ப வெளிவே நில்லு
பேசலா கத்தினுப்பாங்கள்ள கும்பலா இருப்பாங்க ம் தெல்லா எனும் பண்றத்தான நா எதோ சும்மாதா இந்த பேசிருக்லா
நேத்து பண்ணணே நா
நீ பண்ணும்மோது நானு உ உன்னோ உன்னோர்த்தங்கிட்ட பேசீந்த நானு மாத்தி மாத்தி
கேக்லான் வந்த மந்துட்டே இது பட்த்துக் போலாமா
பட்த்துக்கா போலாமே
நம்ப தனியா
அ பட்த்துக்கு இன்னிக்கா நாளைக்கா ஆ? டே லீவ்ல மட்டு நா லீவ்ல மட்டு வரமாட்டன்டா லீவ்ல மட்டு நா வரமாட் ட
அ உனுக்கு எப்ப காலேஜ் தராங்களோ நீ எப்ப லீவ் போட் வரியோ அப்பதா வருவே
டேய் ப்ரேக் ஆவ்துடா உ வாய்ஸு
ஏ இப்டிக்கிற நம்ம வந் திங்கெம் போம்மா ஹலோ ஹலோ டேய் ஹலோ ஹல்லோ டேய் கேக்குதா இல்லியாடா